ஆ கேக்குதுங்லா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க மேம்
வாய்ஸ் கொஞ்சோ ஸ்லோவா கேக்குது மேம்
ஸ்லோவா கேக்குதுங்களா மேம்
ம்
ஓகே மேம் இப்போ
கொஞ்சோ சவுண்டா பேசுங்க செரி வீத் எப்டிங்க எல்லாரும் எப்டி இருக்காங்க
உம் ஹலோ
ஆ சொல்லுங்க
ஓகே ஓகே மேம் இப்போ
ஓகே மேம் நான் பாத்துக்குற அது அப்படியே தான் கேக்குது
ஓகே ஓகே நான் வால்யூமு இன்கிரீஸ் பண்ணி வச்ச அது எப்படினு தெரியில
ஆஹ் ஹெட்போன் எதுவு போட்டிருக்கீங்களோ
இல்ல மேம் இந்தலதா பேசிட்ருக்கே ஹெட்போன்லா போல்ல மே அங்க நல்லா இருக்காங்களா மா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க என்ன சமச்சிங்க இன்னைக்கி
இன்னிக்கு இதுக்கப்பற தா நைட்டுக்கு செய்னோ
ம் மதியோ
ஆமா மேம் காலையில மத்தியா காலையில செஞ்சு கெளம்பியாச்சு வேலைக்கு மத்தியான இதுக்கப்புற செய்யு ஆமாங் மேம்
என்ன ஊருக்குல
நாங்க டீச்சர் ம
அப்பிடியா செர் செர் ஓகே ஓகே நாங்க சும்மாதா மேம் இருப்போ வீட்ல
அப்டியெல்லா சொல்லாதீங்கா யோ ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்குறது எவ்ளோ பெரிய விஷ்யோ நாங்க ஒரு நாள் வீட்ல இருக்கற்துக்கே அவ்ளோ கஷ்டப்பட்றோ நீங்க வேற வீட்ல இருந்தா டைமு கு சாப்ட மாட்டோ ஒரு வேலயு நடக்காது எவ்ளோ பிரச்சன இருக்கு வேலைக்கின் போய்ட்டோம்னா டைமுக் சாப்ட்ருவோ கெளம்பி வேலை போய்ருவ நம்பளயு பாத்துப்பா இல்ல வீட்ல இருந்தோம்முன்னா அவ்ளோ தாமா நம்ப நம்பளே ஸ்பை பண்ணி
ஒன்ற வய்சு ஆமா மேம் அது கூடயே திரியிறதுனால ஆமா அதுக்கும் தனியா அதுக் குன்னு தனியா சாப்பாடு செய்யணோ அதனால நேரோல்லா பத்தாது நமக்கும் தனியா செஞ்சி அதுக்கும் தனியா செஞ்சி மூணு பேர் இல்ல மேம் நா படிச்சி முடிச்சொன்னே மேரேஜ் ஆயிருச்சி
ஓகே ஓகேங்க
ஆ டூ இயர்ஸ்ல பேபி பொறந்துருச்சி படிச்சிட்ருக்கும் போதே மேரேஜ் பண்ணி குடுத்தாங்க அதோட அ மேரேஜ் பண்ணதுக்கப் அப்புறோ போனே காலேஜு போயிட்டு முடிச்சாச்சி
ஓ சேர் சேர் ப்ப பாயா கேர்லா மா
கேர்ள் தா மேம் மாண்டசரி கோர்ஸ் தா போடணுன்ருக்க மேம்
ஆமா போடுங்க மேம் இப்ப எல்லாமே ஸ்கூலுக்கு அதெல்லா தேவ தான ம
ம் அதா ஸ்கூலுக்கு சும்மா டிகிரி எடுக்க மாட்டாங்கலா
ஆமா மேம் இந்த மாண்ட்டிசூரி வெச்சு என்ட்டர் ஆயிட்டீங்கன்னா அப்டியே பஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே ஜ படிக்க ஆரம்பிச்சிட்லா
ஆ அதா அந்த வீட்ல ம் வீட்ல இருக்கும் போதே மாண்ட்ட சரி போட்லான் இருக்க மேம்
ஆமா ம அ கரஸ்ல போட்டுக்கங்க அப் ப்றோ அப்டியே ஜாலியா இதுங்ள பாத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டீங்ன்னா அப்டியே ஹையர் ஸ்டடிஸ் போய்ட்டு ஒரே ஹைய எடத்துல செட்ல் ஆயிர்லாமே பிரச்சன இல்லாம ஒரே எடத்துல செட்ல் ஆயிர்லா
ம் ம் என்னோட நாத்தனார் பாக்குறாங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க பிரின்ஸ்பலா ஒர்க் பண்றாங்க அதனால செரி அவுங்க கூப்புறாங்க அ அதனாலதா அவுங்க ஆ இது பண்றாங்க மாண்ட்ட சை போடு போட்டுட்டு இங்க வா ஸ்கூலுக்கு
அ அப்ப போட்ருக்கனு போட்டுட்டு உள்ள என்ட்ர் ஆய்ட்டிங்கன்னா போதும் மேம் நம்ம அப்டியே இதாய்ரலா
ஸ்டூடண்ட்லா எப்டி
ஐயோ ஸ்டூெண்ட்ஸ்லா இப்பதா எல்லா புதுசா வந்துர்க்காங்க நியூ அட்மிஷன்லா கொஞ்சோ கஷ்டதா மேம் அவங்களுக்கு செட் ஆகணு
ம்
அப்புறோ அவங்க ஏற்கனவே இருக்கிற நம்ம பசங்க கூட அவங்க கோப்ப் ஆய் வர்ணும் ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க பிரச்சன இருக்காது அவங்க வந்து நம்ப ஸ்கூல் நம்ம ஸ்டூட்ன்ஸ் ஏத்த மாரி நல்லா ஸ்மார்டாவோ இருப்பாங்க அ மேனேஜ் பண்ணிப்பாங்க ஒரு சிலர் வந்து அவங்க வந்து எடோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விட்டுட்டு வரறதுனால செட் ஆகுறதுக்கு கொஞ்ச டயர்ட் ஆவாங்க
ஆமாமாமா
வர்றதுக்கே ஏன்டா வருறோன்ற மாரி வருவாங்க குட்டிஸ்ல்லா ரொம்ப கஷ்டங்க ஒரு நாங்க வந்து ஒரு டு வெட்னஸ்டே கேஜிஸ் வர வச்சோ அப்போ வந்து ஒரு த்ரீ டேஸ் பரன்ஸ் பஸ்ட் டே கூட்டிட்டு வந்துட்டு ஆப் கூட்டிட்டு போக சொல்ட்டாங்க
ம் ம்
நீங் நைன் தேர்டி வந்துட்டு ஒரு டுவல் தேர்டி கூட்டிட்டு போய்ட்டு போக சொல்லியாச்சு பஸ்ட் டே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டூ டேஸ் வந்து அவங்க இருந் இவங்க லன்ச் சாப்ற வரைக்கு சாப் டீச்சர்ஸு கிளாஸ்லயே சாப்ட வச்சுருவாங்க மேம் சாப்ட்டு ப்ராக்டிஸ் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் ஆனது லன்ச் முடிச்சு கூட்டிட்டு போய்ட்டாங்க அப்பனா அவங்க பசங்களுக்கு தெரிஞ்சிரு சாப்பணும்ன்றதல்லா
ஆ
அப்புற ஒரு ரெண்டு நாள் லீவு விட்டுட்டு மண்டேலருந்து ரெகுலர ஆரம்பிச்சாச்சு
ஓகே ஓகே இங்கல்லா ஒரு மாசோ டைம் குடுத்துருக்காங்க மேடம்
அப்டி இல்ல மேம் நாங்க த்ரீ டேஸ் தா குடுத்தோ ஆ த்ரீ டேஸ் தா குடு தாங்க ஆனா ஆனாலும் மண்டேலருந்து வந்தது ஒருத்தர் அழுதா போதும் எல்லாருமே
ஆமா ஆமா ஒண்ண பாத்து ஒண்ணு ஆழுகுங்களா எங்க மச்சி தா சொல்லிக்கிட்டு இருப்பாக
ஒருத்தர பாத்து எல்லாருமே ஏதோ அழுவனுன்ற மாரி அழுக ஆரம் ச்சிருவாங்க அ அப்றம் எங்கள்க்கு ஸ்கூ அந்த லோயர் கிளாஸஸ்லலா டி வி இருக்கறத்னால டி வி ஒடம்பு கொஞ்ச அப்டியே நார்மல் ஆயிட்டாங்க செட் ஆய் பேசிட்டு
கவர் பண்டிங்க
டிவி வச்ச அதுல அவங்களுக்கு கேத்த ரைம்சு போட்ட மாரி ஆய்சி அவங்களு கந்த கார்ட்டூனும் போட்டமாச்சி ஆயிச்சு அவங்களே கண்ட்ரோல் பண்ண மாரி ஆயிச்சி இன்னொன்னு கிளாஸுகுள்ள பசங்க அலுதாங்கன்னா பேரன்ட்ஸ் வெயிட் பண்றவங்க இது கஷ்டமா இருக்கு அந்த சவுண்ட் உ நமக்கு அவங்களுக்கு ரீச் ஆகாம எல்லா ட்ரிக்கும் கண்டுபிடிக் பண்ண வேண்டியதா ஆயிடுச் இப்பதா ஓரளவுக்கு செட் ஆயி
ஆ சில ஸ்கூல்ல ஸ்கூல் விட்டு போகும் போது ஒரு ரைம்ஸ் போட்டு அனுப்பி விடுவாங்கன்னு நனக்கறேன்
ஆமாங்க மேம் ஈவனிங்குன்னு போது அவங்க வெயிகள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பாவங்க மேம் அவங்க அத அரேஞ்ச் பண்றதுக்கே பெரிய பிரச்சனயாயிடும் ஏனா ஃஸ்ட்ட் பஸ்ட்ட் டே பசங்க பயந்து வேற ஏதாது வேன் ஏறிட்டாலும் வம்பு
ஆமா ஆமா ஆமா
கரெக்ட்டா அந்த அவங்களா நா டாக் எலுதி பின் பண்ணிவுட்டு கரெக் டா அந்த வீட்டில்க்கு அனுப்பி டீச்சர்ஸ் எல்லா கொஞ்சோ ஒர்க் ஹேண்டில் பண்றவங்க எலாரு ரொம்ப கஷ்டம அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நம்ப இங்க அடிச்சிக்கணு
இவுங்கள தா இப்போ ஆறு மணி க்கி தா வருவாங்க எங்க வீட்டுகே எல்லாத்தயு அம்ச்சுவுட்டுட்டு
ஒரு நாளைக்கு எயிட் டீச்சர்ஸ் டியூட்டி மேம் கேஜி இல்லாம மத்த ஸ்கூல் எதுக்க அந்த அந்த இருக்கிற அத்தன வேணும் பஸ்ட் ட்ரிப் போயி செகண்ட் ட்ரிப் வந்து எடுத்து போற வரைக்கு அந்த ஒரு நாளைக்கு எட்டு டீச்சர்ஸ் இருக்கணுங்க
ஆ
அது எப்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிருக எல்லாரு கிளம்பி போறதுக்குள்ள எப்டியோ டைம் ஆயிறு அ ரொம்ப கஷ்டமா பாவ அந்த பசங்களுக்கு பாவம் நம்பளும் பாவோம்
ம் ஆமா சாப்பாடு செஞ்சு கொண்டு போயி அங்கே அதிகல பாத்து
அதுதா ரொம்ப கஷ்ட என்ன பண்றதுங்க எல்லா நினச்சு தா இன்னைக்கு ப்ரைடு ரைஸ் து சோயாபீன்ஸ் இ இல்ல ம எங்களுக்கு ச சண்டே மட்டு தா லீவு
ஆமா ஆமா இங்கேயு போவாங்க ஸ்டூடெண்ட்க்கு மட்டு லீவ் விட்டாவ இவங்க போவாங்க மச்சி
ஆமா அதுவு இருக்கு ஆனா எங்களுக்கு தேர்டு வரைக்கு சாட்டர்டேஸ் லீவ் விட்டுருவாங்க கே ஜில இருந்து தேர்ட் வரைக்கு சாட்டர்டேஸ் அவங்களுக்கு கம்பல்சரி லீவு் அதனால பிரச் சில் இருக்காது ஆய்யிறு கிளாசஸ் தா வெப்போ அது வேற வலி இல்ல போய்தா ஆவணு
ம் சண்டே மட்டு
அதுவு தூங்கி எந்திரிச்சா போ போயிடுறது மாரி
அது எப்டி போகுதுன்னு தெரியமா மதிய எல்லா எங்களுக்கு தூங்குறதுக்கு டைமே இருக்காது தூங்கியு பழக்கமு இல்லமா அது என்ன என்னா வீட்ல இருக்கிறவங்க அந்த டைமிங்க் தூங்கிருப்பாங்க அவங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கு எங்களுக்கு வந்து அது அஹ ஆஸிஸ்வல் அது தூக்குஹ தூக்கு துக்கமு வராது எப்டி டைம் போகுதுன்னு தெரியாது ஹ அந்த ஒர்க் ஆமா ஆஹ அந்த ஒரு நாள்ளதா எல்லா வேலையு செய்வோ
என்ன பண்றது மே எல்லா பண்ணிதா ஆகனு உங்களுக்கு மேம் டெய்லி செய்யறதுனால ஏதோ
ஆமாங்க டெய் ஆமா டெய்லி செய்யறதுனால ஃப்ரீதா
ம் பேரண்ட்ஸ் இப்ப கூட இருக்காங்களா ம் கொழந்தை பாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் கூட இருக்கங்கலா மேம்
புரியல மேம்
இல்ல உங்க கூட ஹெல்புகு அ ஓகே ஓகே
மாமியார் இருக்காங்க நாத்தனார் பக்கத்துலதா வீடு அதனால இங்கதா இருப்பாங்க அப்பப்ப வீட்டுக்கு போயிட்டு இப்ப டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கீழ அதனால அவங்க பாத்துக்குருவாங்க ரெண்டு பேரு
செரி பரவால அப்டின்னு பிரச்சன இருக்காது சப்போர்ட்கு யாரது இருந்தாங்கன்னு தெரியாது நமக்கு இல்லன்னா நம்ம ரொம்ப கஷ்டோ நம்ம ஒரு ரெஸ்ட்ரூம் போக முடியாது சாப்பிட முடியாது எல்லா அது வளந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கு கஷ்டோதா
ஆமா அ ஃப்ரீதா இப்ப ஈவினிங் டைம்லா ஆ யாராச்சு கூட்டிகிட்டு போயிருவாங்க அவங்க டேடி கூட்டிட்டு போயிருவாங்க இல்லைன்னா உங்க அத்தமா கூட்டிட்டு போயிருவாங்க மாமி டியுஸ் இருக்கிறதுனால இல்ல இல்லன்னா அவங்களு எங்கயாச்சு கூட்டிட்டு போயிவாங்க வா கடைக்கு போவோ அந்த மாரி
அப்டிதா மேம் பழக்கணு அப்டி பிராக்டிஸ் ஆ அப்டி பிராக்டிஸ் பண்ணிடோம்னா பிரச்சன இருக்காது நாளக்கு நமக்கு ஒரு நமக்கு ஒரு வேலன்னு வரு போது விட்டிட்டு போயிடலா
ம் இப்ப இவளுமே ஸ்கூல்ல போயி இருந்துட்டு வருவா மேம் அவுங்க மாமி கூட்டிட்டு போயிருவாங்க கூட்டிட்டு போய்ருவாங்க இல்ல அவுங்க டாடி போய் மதியோ கூட்டிட்டு வந்துருவாங்க காலயையில சாப்பிட்டுட்டு ஒன்போது மணி ஒம்போத்தறைக்கு போயிடுவா அங்க டாய்ஸ் எல்லா நெறைய காரு அந்த மாரில்லா இருக்கு போல அதுல வெளாண்டுட்டு
ஓ அப்ப செட்யவங்க அ நாளக்கு ஸ்கூலுக்கு போனால அவங்களுக்கு எல்லா ஒரு பிரச்சன இருக்காது உங்களுக்கு பிரச்சன இருக்காது
ஆமா அந்த பயோ இல்ல நமக்கு
அ ஈசியா கே பிக்கப் போயிருவா ஒரே ஸ்கூலுக்கு போனிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கஷன்ல்லா இருக்குதான மேம்
என்ன மா
ஒரே ஸ்கூல் நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கே கொழந்தைங்கள போட்டா உங்களுக்கு கன்சிஷன் இருக்கா மேம்
ஆ இருக்கு மேம் எனக்கு தெரி தெரியல ஆனா இருக்குனு தா நெனைக்கிறே
ஓகே ஓகே
ம்
செரி
மேம் ரெக்கமண்ட் பண்ணுவாங்க
ஆ ஆ
நாத்தனாரே பக்கத்தில ஒரு பொண்ணு இருந்துச்சு கொஞ்சோ ரிலேட் டிவ் ரொம்ப அவுங்கள சேக்க சொன்னாங்க ரெக்கமண்ட் பண்றே அந்த மாரி
ம்
எ அவுங்க தா சேக்கல சேக்காம வேற ஸ்கூல கொண்டு போயி சேத்துட்டாங்க
ஆ அப்ப பிரச்சன இருக்காது ஒங்களுக்கு
ம் வேன் ஃபீஸ் மட்டு குடுங்க அந்த மாரி சொல்லிகிட்டு இருந்தாங்க
ஆ வேன் பீஸு புக்ஸு அந்த மாரி கொஞ் அ குடுத்தா கூட பரவாயில்யே மேம் இந்த மந்தலி ரெடியூஸ் ஆனா போதுமே ஆ ஏனா இப்ப ஃபீஸ் கட்றதானே பெரிய படா இருக்கு அது ஒண்ணு கெடச்சாலே பெரிய விஷயோ
ஓகே மேம் டைம் ஆச்சு ஆ ஓகே மேம் பாருங் ம்